ஹலோ கேக்குதா என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ டிவி பாத்துட்ர்க்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதா இப்பதா சாப்ட்டு வந்து கொஞ்ச ரெஸ்ட எடுத்துட்டு இருந்த நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட
ஆ நானு சாப்ட்ட
ஆ ச சமையலா பண்ணுவீங்களா
இல்ல இல்ல அதல்ல எனக்கு சமையல எல்லா பண்ண தெரியாது நீங்க சமையல் பண்ணுவீங் ஆ நா படிச்சிட்ருக்கே
ஆ ஆ நா பண்ணுவே ஓரளவுக்கு பண்ணுவே
ஓ நா ஒரு சில இந்த இந்த டீ நூடு ல்ஸ்ஸு அதெல்லா காபி அதெல்லா வெச்சிருவே
ஆ
பெரிய சமையல எல்லா அந்த அளவுக்கு எனக்கு செய்ய வராது
ஆ ஆ பாஸ்தலா செய்வீங்களா
ஆஹ் அதல்லா செய்வ
அ எப்டி செய்வீங்கனாது சொல்றீங்களா
பாஸ்தா நா வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கோல வெள்ளக்
ஆ ஆமா
அதுதா செய்வ எப்டின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோ பாஸ்தா வந்து எடுத்து நல்லா கொதிக்க வெச்சிருவ கொதிக்க வெச்சு அது வெந்ததுக்குப்புறோ கொஞ்சோ நல்லா ஜில்லு தண்ணி போட் கூல் பண் அது கொஞ்சோ கூல் பண்ணி கொஞ்சோ அதெல்லா தனியா லைக் ஜில்லாவர வரைக்கு வெயிட் பண்ணுவ அதே டைம் இன்னியோரு பாத்திரத்துல வந்து கொஞ்சோ ஆயிலு கொஞ்சோ பட்டரு கொஞ்சோ வந்து இந்த பாலு லைக் நம்ம பால்ல தண்ணி போடாம வெச்சிருப்போல இருக்கீங்களா ஹலோ கேக்குறீங்களா ஹலோ ஹலோ. ஹலோ இருக்கீங்களா ஹலோ.
ஹலோ.
ஹலோ இருக்கீங்களா
ஆ இருக்க எல்லா இங்க இருக்கம்
ஓ அப்புடிங்களா ஆ ச அ அதுக்கப்புறோம் பாத்தரத்துல வந்து பட் டரு நீ நெய்யி பால் ஊத்தி தண்ணி போடாம பால் ஊத்தி அது கொஞ்சோ நல்லா வெந்து வர வெரிக்கோ பாப்ப அது அதுக்கப்புறோ இந்த மொளகா இருக்கோல சில்லி ஃபிளேக்ஸு -
ஆமா.
அது அப்புறோ கொஞ்சோ வெங்காயோ
ஆ
அதெல்லா கொஞ்சோ வெங்காயோ அப்புறோ மெளகு அதெல்லா கட் பண்ணி உள்ள போட்டு நல்லா ஒரு நல்லா காய்ச்சு ஒரு திக்கான ஒரு
கிரேவி மாரி கொழம்பு மாரி வர வெரிக்கோ அது பாப்பே அதுக்கப்புறோ கொஞ்சோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாஸ்தாவ வந்து வந்து உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணுவே
ஆ ஓகே
அவ்ளதா
ஆஹ் கே ஆஹ்
இந்த மாரி சிம்பல்லா இருக்றத மட்டுந்தா செய்வே நீங்க என்னென்னலா சமைப்பிங்க
நா பன்னீர் பட்ரு மசாலா உம் ஆ அப்றோ எது சிக்கன் கிரேவீ அதல்லா செய்வன் சாப்பா ஆஹ் எல்லா கிரேவி ஐட்டம்ஸ் செய்வே
நா கிரேவில வந்து நீங்க சொன்ன மாரி பன்னீர் நானூ ட்ரை பண்ணிர்க்கே
ஆ
ஒரு டைம் நானு பண்ணெ நல்லா வந்தது
அஹா ஹோம்மேட் பன்னீர் பண்ணுவிங்ளா பன்னீர் வீட்லே பண்ணுவிங்ளா இல்ல கடையில வாங்கிப்பிங்ளா ஆ சேர் ஓகே அ
நீங்க எப்டீ நீங்க வீட்ல செய்வீங்களா வெளியில இருந்து வாங்கறதா நாங்க ஃபஸ்ட்டு வீட்ல வந்து கடையிலதா வாய்ன்ட்ருந்தாங்க அப் ப்றொ நடுல வந்து இந்த மிக்சிங் பொய்ட்ருக்குனுலா நியூஸ் போச்சா
ஆஹ்
அன்னையிலருந்து அதுக்கப்றொ வாங்கறதில்ல வீட்லயே செய்வாங்க
சேர் வீட்லயே செய் ஆ ஓகே ஆ அ அ வேற என்னென செய்
எனக்கு அவ்ளோக்கா இதுதா பாஸ்தா நூடுல்ஸ்ஸு டீயீ
ஆ
இப்பிடிதா பண்ணத்தெரியூ
ஆ ஓகே
நீங்க எப்டீ எதோ புதுசா எதோ டெய்லரிங் அந்த மாரி தெக்கறது அதெல்லா எதூ பண்ணுவீங்ளா
ஆஹ் அதெல்லா இல்லப்பா எனக்கெலு ஆ பன்னீர் பராத்தா செய்வே
ஓ அப்ப நீங்க ஃபுல்லா கிச்சன் வேலதா பாக்குறது வெளியலா போவெங்ளா இருக்கிங்ளா ஹலோ மேடம் இருக்கிங்ளா ஹலோ ஹலோ மேடம் லைன்ல இருக்கிங்ளா